ஹலோ
ஹலோ
சொல்லுங்க என்ன பண்றீக
என்ன பண்றே சும்மாதா இருக்கே நீ என்ன பண்ற கல்யாண பங்க்ஷன்லா ஏதோ இருக்குனு சொன்னிய எல்லா முடிஞ்சுதா
போயிட்டு வந்துட்டு தா அப்பவே ஒடம்புமுடியாம படுத்தருக்கே
ஹம் ஏ என்னாச்சு
தெரில சாப்ட்டதே சேர்ல நெறைய டிஷ்ஷு இருந்தது நெறைய சாப்பிட்டே அதுல வாமிட்டு
உம் உம் உம் உம் சேரல போல
ஆமா வை வைரே வலிக்கற அளவுக்கு வாமிட்டு
உம் உம் அது ஆயிலும் அதிகம் ஆட் பண்ணாங்கனாலு அப்டிதா இருக்கு நாங்க ஒரு நாளு தட்டு வடை செட்டு தட்டு வட செ அது கிடைக்குதல்ல அது வாங்கி சாப்டோம் அதுல அவ அன்னிக்கு அ அந்த தேங்கா எண்ண வந்து நெறைய ஆட் பண்ணிருந்தா
ஓ ஓ ஓ தேங்காண்ண போடுவாங்கல அதுல
ஆமா அந்த டேஸ்டுக்காக போடுவாங்க
அப்டியா தெரில ஒரு நாள் தா ட்ரை பண்ண எனக்கு தெரில
அது இங்க ஃபேமஸ் இல்ல அதனால அது சாப்ட்டா அது சாப்ட்டா அடுத்த நாள் வந்து ஒரு மாரி ஹ என்ன சொல்றது காலைல எந்ரூச்சுன்னே சாப்டாமேயே ஒரு டிரவல் பண்ற மாரி ஆயிடுச்சா டிரவல் பண்றப்போ அஹ் ஒரு மாரி கொமட்டுற மாரியே இருந்துச்சு
ஆஹ்
சரி இது எனக்குதா அப்டி இருக்குனு நெனச்சா வீட்டுல எல்லாருமே சொன்னாங்க செரி ஓகே அப்ப நம்மளுக்கு எந்த பிரச்சனையு இல் ஃபுட்ல தா பிரச்சன
அதா அதா
ஆயிலு நெறைய ஒரு சில இதுல ஒரு சில கல்யாண இதுல இது கரக்டா யூஸ் பண்றாங்க ஒரு சில இது இந்த டேஸ்ட்னால ஆயில் நெறைய ஊத்தி ஃப்ரை பண்ணுவாங்க
இன்னொனு கிரௌடு அதிகோ அதுக்கோசரம் ஃபுட் நேரமா சமைக்கறா அதுவு பிரச்சன நேரமா நேரமா சமைச்சு வச்சடுறா அப்பற அந்த ஆயில்லா ஃபில்டர் ஆகுதுல
ஆமா
அது ல மெயின் ரீசன் இப்ப க்ரௌவுடு கம்மியா தா தேரிடுச் தெர்ல அப்போய் சமைப்பா
ஆ ஆ
இப்டிய ஃபுல்லாவ ஆமா அதே ஆயிலு அப்றோ ஹீட்ல வந்து அந்த ஆயில் கீழே ஃபில்டர் ஆகுது அப்றோ வேட்டு தண்ணியல்லா அதுல மிக்ஸ் ஆகுதுல
ம் அது மெயினா என்னன்னா இப்ப இந்த சம்மர் வந்து வெய்யில் அதிகோ இல்ல
ஆமா
அது வந்து வெயில் அதிகோ நம்ம அந்த வெயில் அதிகனாலே நம்மளுக்கு அந்த பாடி ஹீட்டு அந்த ஆயில் ஐட்டம் சேத்துக்கிறது அந்த மசாலாஸ் சேத்துக்கிறது ஆமா அது எல்லாமே சேராததா போவூ அது
டு போயிட்னு இல்ல அங் அளவா சாப்பிட்னு
அது அங்க போயிட்டு என்னன்னா அ நாலா ஒரு சில டைம் எப்டி நெனப்பேனா இப்போ அந்த ரோல் மாதிரியல்லா செய்ய வெப்பாங்க பாத்திருக்கியா ஸ்வீ ட்ல அந்த பால்கோவா டேஸ்ட் வரூ அது அதல்லா வந்து வெ சாங்னா சாப்டுவே அதல்லா எதுவூ வேஸ்ட் பண்ண மாட்டே முன்னல்லா வந்து ஸ்வீட் அல்ல ஸ்வீட்டோ இல்ல பலகாரோ அந்த மாத்ரி எதுமே சாப்பிட மாட்டே ஆனா இப்பல்லா வந்துட் டு சாப்பாடு எல்லா சாப்டுறதில்ல நம்ம வீட்ல வந்து செய்ய ஸ் செய்யாதது இந்த மாரி ஐட் ட்டம்னா சாப்டுக்கிறது
அதா நல்லதுதா
ஏனா எப்பவ்மே இந்த சாப்பாடு ரசோ
அ அப்டேட் உறுதியே வீட்ல சாப்பிட்றோ அப்றோ அங்கேயே அப்ப அத சாப்டுறதுக்கு என்ன
ம் ஆனா எங்கேயுமே முன்ன மாதிரி அந்த ஒரு ஃபுட்டு எங்கேயுமே கெடைக்கிறதில்ல
ஃபுட்டு அந்த குவாலிட்டியே மாறிடுச்சு எனக்
ம் ஆமா அது ஒரு டைம்மு போனா சாம்பார்ல அ பருப்பு வாசோ தெரிதோ இல்லையா அந்த மசாலாவோட ஸ்மெல்லு தா தெரியுது அந்த டேஸ்ட்டே இல்லாத போயிடுச்சு டேஸ்டே இல்லாதப் போயிடுச்சு அதுக் கெடுதலா மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சறாங்க ம் ஆனா பக்கமா ஒரு மேரேஜ் போயிருந்தே எல்லாமே சூப்பரா இருந்தது
உம் உம் அதுதா நம்ம மெனு. மெனு மெனு கம்மியா இருந்தாவே போது ஃபுட்டு நீட்டா போடலா இல்ல‌ ஃபேன்சிக்கொசரோ ஃபேன்சிக்கொசரோ நிறைய போட்டு போட்டு
ஆமா அமையனு எல்லாமே
ஆமா ஆமா அது மழத்தண்ணியில சமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க எப்படின்னா மினரல் வாட்டர் தான்
அது மழை தண்ணீல நம்ம டிரரெஸு எல்லா ஊற வச்சு துவைச்சாலு நல்லா இருக்கு அப்படின்னுதா சொல்லுவாங்க ஆ ஆனா அது சமைக்கறத பத்தி க்கு ஐடியா இல்ல. பருப்பு வேகறதெல்லா பல மழ தண்ணியில அஹ் சீக்ரோ வெந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க
ஆஹ்
மே‌பி அது அதது எது யூஸ் பண்ணுவாங்களா என்ன தெரியல
ட்ரு கேள்விப்பட்டிருக்க. மழத்தண்ணில ஒரு கல்யாணத்துல சமைச்சாங்க ஒரு ஒன் இயர் பூரா அந்த மழைதண்ணிய புடிச்சி அப்படி கல்யாணம் பண்ணாங்காளா
ஆ பரவால்லயே ஐயோ ஒன் இயர் வரைக்கும்ன்னா அது பூச்சி வந்துருமே தண்ணி. நல்ல த ஏன்னா மழை தண்ணி வந்து ப்யூரான தண்ணில்ல அது ஒரு இப்ப நம்ம டேங்க்ல இருக்கற தண்ணிலல்லா கூட நால அஞ்சு நாள்ல்லாம் கூட தெரியாது ஆனா மழ தண்ணியில பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளே பு அந்த புழு வரும்
அந்த உம்
ஏனா அது நல்ல தண்ணி அஹ் ப்யூரான தண்ணின்றனால சீக்கிரம் பூச்சி வந்துரு அப்டிம்பாங்க
தெரில்லங்க தெரிஞ்சவங்க ஆஹ் மழத்தண்ணிய புடிச்சு குடிக்கிறதுக்கு அத மட்டு தா யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க இங்க பக்கத்துல
உம் உம் தெரியல எப்படின்னுட்டு
தெரிஞ்சுக்கலா
இல்ல நானு கேள்விப்பட்டிருக்க யாரு வீட்லயோ போகும் போது பைப்பெல்லாம் நெறைய போட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டத்துக்கு மழை தண்ணிய புடிச்சு வெச்சுக்குவோ. தண்ணி குடிக்கறதுக்கு சமைக்கறதுக்கு எதுகாது அது யூஸ் பண்ணினோன்ற மாரி ஆமாங்க
ஆஹ்
உ அப்ரோ தெரியல நானு மழ பேஞ்சா செடிக்கு தண்ணி ஊத்தறதுக்குக்கு தா எடுத்து எடுத்து வைப்ப
ஆ ஓகே ஓகே தெர்ல. அவங்க வீட்டுக்கு நெக்ஸ்டைம் போனா பாத்துட் வந்து சொல்ற
உம்
அதா இப்ப தேவ‌ இல்லாம போய் சுட‌சுட சாப்ட்டு வந்துதா இப்ப முடியாம படுத்தருக்க நேத்து சாப்டும்போது நல்லா இருந்துச்சு இப்பதா முடில
ஆஹ் அது எதாவது இந்த அஜ்னமோட்டோ அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிருப்பாங்களா இருக்கு
இருக்கு இல்லினா இல்லாம பண்ண முடியாதுல்ல
உம் ஆமா இல்லனா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிருப்பாங்க
என்னன் தெர்ல அதுக்குதா எப்பவு நம்ம நேரமா சாப்புட்னு ஏன்னா அப்போ நேரமா சாப்ட்டா மேல இருக்குற அந்த ஃபுட் வந்துரு லேட்டாக ஆக அடியிலருக்குற ஃபுட்டு தான வருது
ம்
அது வந்து முன்னாடியே சமச்சிருப்பா இன்னு அதுதா பண்ற தப் அத்னாலா எல்லாமே அஞ்சு மணிக்கு போய் சாப்ட ஆரம்மிச்சிர்றாங்க
ம் என்ன பண்றது அத முன்னல்லா வந்து இது நல்லால்ல அது நல்லால்லம்ப இப்போல்லா வந்து யோசிக்கும் போது அத எவ்ளோ கஷ்ட்டப்பட்டு அவுங்க அந்த சாப்பாடுனாலு எவ்ளோ கஷ் டப்பட்டு அந்த எவ்ளோ பணொ செலவு பண்ணிதானா பண்றாங்க அப்டின்டு இப்ப எங்க போனாலு ஆ எங்கப்பா வீட் ல பாப்பாலா வந்துட்டு நல்லா நல்லால்லனு அங்கயே சொல்லிருவா அதுவு ஒரு டைமு வேக அ பரிமாறி ட்ருக்காங்க ச ஒரு வா எடுத்து வஷ்ட்டு இது என்ன நல்லாவே இல்லன்னா அப்பறோ என்னன்னா அவ கம்முனு இரு அப்டிலா சொல்லக் கூடாது கம்முனு சாப்புடுன்னு மறுவ்டி ஒவ்வொர் ஐட்டம் சாப் டு எல்லாத்தைமே டேஸ்ட் பண்ணிட்ட எ துமே நல்லால் ல அப்டின்ட்டா நா அப்பறொ சொன்னா அப்புல்லா சொல்லக் கூடாது இப்ப இதுவு வந்து எல்லா கஷ் டப்பட் டுதான சமச்சி சமைக்கிறதுன் இல்ல எல்லாம் வா கஷ்ட்டப்பட்டு தானத செய்றாங்க ம் அதனால அப்புல்லா சொல்லக் கூடாது யாருக்கிட்டியு நல்லால்லனாலு நல்லாருக்குன் சொல்லிட்டு கம்முன் சாப்ட்டு வந்துர்னு
ஃபுட்ட என்னைக்மே கொற சொல்லக் கூடாது
ம் அதே மாரி ஊர்ல போயிட்டு அப்டிதா ரசொ வச் டாங்கனா அ எங்க அம்மா கிட்ட கேப் ப்பா அ ரசொ யாரு வெச்சீங்க அப்டிம்பா அவுங்க நா வச் ஸ்னு சொன்னே அப் புனா வேணா எனக்கு அம்மா வெக்கற ரசந்தா புடிக்குன்வாங்க எல்லா அதேதா செய்யறோ அது வந்து அவுங்களுக் மைண்ட் செட் அப்டி
மாறிக்கிது ஆமா அது போவ போவ புரிஞ்சுக்வாங்க
ம் அது இல்லாத எவ்ளோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகுதுல்ல கல்யாணத்துல எல்லா
அதுதா இப்ப இப இந்த ம இப்ப பெரியவங்கனா கூட ஓகே மேனேஜ் பண்ண குழந்தைங்ளா அப்டியே மூடிட்டு வரு
ம் ஆமா வே எவ்ளோ வேஸ்ட் ஆகுது ஆனா நா அதா சொல்வ வேஸ் இவ்ள வேஸ்ட் ஆயிடுச்சு அப்டின்னா அ நம்மள சுத்தி இருக்கவங்ளா என்ன சொல்வாங்னா அது கல்யாண ஒரு பங்க்ஷ ன்னா அப்படிதா ஆகு அதெல்லா வந்து பெருசா எடுத்துக்க கூடாது அதெலா கணக்குலயே வெச்சுக்க கூடாது சொல்வாங்க செரி ஓகே
நீங்க வந்து அளவா சாப்ட வேண்டியதான எதுக்கு இருக்க எல்லாத்தையு வாங்கி வெச்சுக்க
ஒரு ஆசையா எல்லா சாப்பல்லான் வாங்கறோ அப்பற அத சாப்பிட முடிலங் கும்போது அப்புற வேற வழியில அத சாப்ட்டு ஒடம்ப கெடுத்துக்கறத விட அத சாப்
இல்ல இப்ப சாயந்தர போறோ பங்க்ஷன் போறோ அப்டின்னா மதிய கமியா சாப்படணு மதிய உட்டு வாங்கி கெடா வெட்டுக் போயி சாப்ட்டு வர வேண்டிது அப்பற மதிய எப் நைட் எப்டி
அப்புடியு சொல்ல முடியா து
ம்
அது ஒரு அது அந்த சுச்சுவேஷன பொறுத்து
அதா அதா கரெக்ட்டு தா நான்லா இங்க ஃபங்க்ஷன்னா முன்னால ஒரு முன்னாடி இ அந்த ஃபுட்ட கட் பண்ணிடுவே
நீ வேற ஒரு டைமு அப்டிதா காலையில எ ஸ்கூல் அனுப்புனு இந்த மாரி ஃபங்க்ஷனுக்கு போணுன்ட்டு மதியம் பத்து மணிக்கு ஃபங்க்ஷனு மதியம் லன்ச் அந்த மாரி அவசர அவசரமா எல்லா சமையல் செஞ்சு எல்லா அனுப்ச்சு பேக் பண்ணி குடுத்துட்டு எங்களுக்கு சாப்பாடு நா வைக்கவே இல்ல சாப்பாடு வந்து காலையிலேயே சரியாபோச்சு எல்லாத்துக்கு எனக்கு பத்தல சேரின்னு சேரி பரவால்ல ஃபங்க்ஷனுக்கு போறோன்ட்டு விட்டுட்ட அங்க போயிட்டு பய ங்கிற பசி பசியில போய் உக்காந்தா எதுவுமே சாப்ட முடியல சேரி பசிக்காக சாப்புட்லா அப்டின்னு பாத் த்தா ம் நகத்தாவே முடில
அததா நம்ம அந்த டைமுக்கு சாப்ட்டு பழகிட்டோம்னாலே
ம்
ஒரு சில நேரம் இப்டித்தா ச சேரி வேணா சாப்ட வேணா அங்க போய் சாப்புட்றோமேன்ட்டு போயிட்றோ காலைல சாப்டாமலே மதியத்துக்கு போ சாப்பாட்டுக்கு போயிடு பத்து மணி ஃபங்க்ஷனுக்கு அங்க போனா ஒரு ஒரு மணிக்கு சோறுபோடுவாங்க, நம்ம அப்பறோ சாப்புட்லானு பாத்தா சா கொலப்பண்ணேன்றுவாங்க அப்பற மேம்ஸ் சாப்டவும் மணி மூணு மணி வீட்டுல சாப் விட்டு வந்திருக்ற அளவுக்கு ஆயிடும்
நாலா ஏதாவது பங்க்ஷன் போறனா எங்க வீட்ல பசங்க ரெண்டு பேரையும் சாப்பிட வச்தான் கூட்டிட்டுபோவேன் இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க இவங்க வெளியில போவும்போதே மைண்ட பிக்ஸ் பண்ணிக்குவாங்க வாங்க போன உட் உடனே எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குது எனக்கு பசிக் இது என்ன என்ன சொல்ல ஆஃப் பண்ணாம கண் கன்டினுயூசா அத சொல்லிட்டே இருப் இருப்பாங்க நம்ம மானமே போயிரும் இப்ப அவங் குழந்தைங்கள இத வந்து பங்க்ஷ போறேன் சாப்டாம கூட்டிட்டு வந்ட்டாங்களாட்டற்கு அப்படின்ற அளவு நினைக்கிற அளவுக்
அப்டிதா போன் டைம் போன வாரம் கல்யாணத்துக்கு போயிருந்தே அவர் சொல்றாரு குழந்தைங்க ஃபங்ஷன்க்கே கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க
ஆமா ஏன்னா அந்த அளவு ரகல பண்றாங்கன்
ரகலை பண்றாங்க சாப்பிட மாட்டாங்க ஃபுட் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு
ஆனா எல்லா கொழந்தைங்களதா கூட்டிட்டு போனோம் அப்பதான் எல்லா சொந்தமும் தெரியும்ன்றாங்க அப்புறம் கொழந்தைங்கள கூட்டிட்டு போனா ஃபுட்டு வேஸ்ட்டுன்னா அப்புறம் என்னதான் பண்றது
அத கண்ட்ரோல தான் கொண்டு போவ்னும்
உம் அல்ல நானு அதான் சாப்பிட வச்சுதான் கூட்டிட்டு போவேன் இப்
ஆளப்பன் நல்ல பசங்க அண்ணே பசங் கூட்டு போனா அவங்கள வந்து இலயில உக்கார உடமாட்டேன் ம என் பக்கத்தில சேர் போட்டுதான் உக்கார வைப்பேன் ஏன்னா அது ஒரு இல காஸ்ட் எவ்ளோ வேஸ்ட் ஆவுதுல்ல
ம்
நீ சாப்பாடு வந்துட்னே ஃபுட்டு போதும்டா எல்லாம் அப்டி ஏன் எலயிலே எடுத்துக்கேன்னு சொல்லிடுவேன்
அஹ் அது தெப் பையன்லாம் வந்துட்டு தனியா எல போட்டு சார் போட்டுதான் மடியில கூட உக்காந்து சாப்பட மாட்டான் த தனியா எல தனியா சேர் கூடதா சாப்பிடுவா அவன் ஆனா வந்து ஒரு விஷயம் மட்டும் என்னா சொல்றேன்னா வேணுங்கிறத மட்டும் வாங்கு வேண்டானா வாங் காதன்றது, அப் இவங்க ஒர்க் உக்காரத்துக்கு முன்ன வக்கிர அந்த ஸ்வீ்ட்ஸ் எல்லா வச் ஆ அந்த பஜ்ஜி போண்டா அந்தமாரி ஐட்டம்லா வச்சாங்கன்னா இப் இவுங்க வந்து பஜ்ஜி மட்டு தா சாப்டுவாங்க போண்டா வடையெல்லா சாப்புட மாட்டாங்க
ஒ
ஸ்வீட்டுனா எதன ஸ்வீட்லியுமே வந்து இந்த ஆ வாயில வ அந்த ஏலக்காலா படக்கூடாது அந்த மாதிரி ஐட்டம் இருந்ததுன்னா சாப்பட மாட்டாங்க
சரி அது ஏஜ் போக போக போக அவங்களே புடிச்சுக்குவாங்க புரிஞ்சிக்குவாங்க சாப்புட்றேன்னு சாப்டுவாங்க
ஆமா
செரி இருங்க அப்றோ கூப்புறே வேலருக்கு
ம் சேரி ஓகே
ம் பை